ஹலோ வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
ம் நல்லா இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
ஓகே ஓகே நா சும்மாதா இருக்கே எதோ ஒரு சவுண்ட வருது கொய்னு உங்கதுல
இப்போ கேட்கலல்ல
இப்பயு கொஞ்சோ கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது
ஒன் செகண்ட் ம் செரி
ம் சரி சரி
இப்போ ஓகே தானே
ஆ இப்போ ஓகே ஒன்னு பிரச்சன இல்ல
ம்
ஓகே ஓகே ம் நம்ம ஸ்கூல் படிக்கு போதுல்லா நமக்கு ஒரு கனவு இருந்துருகுல நம்ம இதுதா ஆக போறோ சின்ன வயசு கனவுகள் சோ அத பத்தி பேசுவோமா சின்ன வயசு கனவெல்லா இப்ப இய எங்க போச்சு என்ன ஆச்சினே தெர்லலா சோ அத பத்தி பேசுவோ ஏதனா அந்த கனவு வீனா போச்சு எதனால அந்த கனவு நிறைவேறல அப்டிங்கன்னு இருக்கும்ல
ஆ கண்டிப்பா இருக்கு இருக்கு நெறயா இருக்கு
இப்ப சின்ன வயசுல என்ன கனவு இருந்து என்ன ஆகணும்னு கனவு இரு இப்ப எப்டி இருக்கு எதனால அந்த கனவு விட்டு போச்சுன்னு நெனைக்கிறீங்க உங்க இதுல
அது என்னன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து இருக்கு அதாவது பர்சனலா ஒரு எடத்துக்கு போணு இது வாங்கணு அதுவா அந்த இதெல்லா இருந்தது தாண்டி ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கு எனக்கு வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு ஆர்ஃபனா இருப்பாங்கல்ல யாருமே இல்லாத ஒரு பையே அதாவத் து ஒரு ஹேண்டிகெப்டா இருப்பாங்க அந்த மாறி யாரையாவதுதா மேரேஜ் பண்ணணூ
ம் ம்
அப்டின் ஆச அதாவது நா அவங்கள நல்லா பாத்துக்கணூ அப்டிங்கிற மாறி ஒரு ஆச அது வந்து சின்ன வயசுல
சர் சரி
அது ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப லவ்வபுள் ஃபேம்லிதா
ம்
எனக்கு வந்து எதுவுமே வந்து கெடைக்கல அப்டிங்கிற மாறி எனக்கு எந்த ஃபீலு இருந்ததே கெடையாது
ம்
அப்போ எனக்கு பெருசாகும்போது நம்ம அதாவது நம்ம ரொம்ப சேட்டிஸ்ஃபைடா இருந்தே எல்லா விஷயத்துலயும் அப்டி இருக்கும் போது நா இன்னொருத்தவங்கள வந்து நல்லா வச்சிக்கணு அந்த மாறி தா நெனைச்சே இந்த சொல்லுவாங்கல்ல ஆ பெருசு நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன் நெனச்சிட்ருந்தே பெருசானதுக்கப்றோ தெரிது எனக்கே நாலு பேர் ஹெல்ப் பண்ணனூ உண்மையா அது மாறிதா பெருசானதுக்கப் பறோந்தா ஐய்யயோ நம்மள யாராத் பாத்துக்க மாட்டாங்களா நம்ம அந்த மாறி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு
ம் ம் ம் உண்மதா உண்மதா நீங்க சொன்னது கரெக் டு அதாவது சின்ன வயசு கனவூன் எடுத்துகிட்னா எனக்கு நெறையா இருக்கு சொல்ல போனா சின்ன வயசுல நெனச்சிட்ருப்போ நம்ப ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு கனவா இருக்கு அதாவது சின்ன வயசுலந் நிலையான ஒரு கனவு இருக்கா இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்ன டி வி ல பாத்தோ மாரி நா இன்னைக்கி ஆக்ட்ராவ போறே நாளைக்கி எதோ டி வி ல எதோ வேறெதோ பெருசா பாத்தன்னா அதாகபோறே போலீஸ்காரங்கள ஏ இதுல ரோட்ல பாத்தனாப் போலீஸ் ஆக போற டாக்டர் ஆக போற அப்டின் சொல்லி ஒரு நிலையான கனவு இருக்காத் ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு கனவாருக் எனக்கு அப்டிதா இருந்ச்சி பட் ஆனா நிலையான கனவுன் ஒன்னு இருந்துச்சி நா போலீஸ் ஆகணூன் சொல்லி ஒரு கனவு இருந்தது நா சின்ன வயசுலந்து வச்சிருந்தே எப்டியோ நா ஆயின்னூன் நெனச்சிதா வச்சிருந்தே சோ அது வந்து என்னாச்சின்னா அது கனவு கனவாவே போயிச்சி நா அதுக்கான எந்த ஒரு எஃபெக்ட்டு போடாம விட் அ ஆ என்னா இ அதுக்கான முயற்சி எடுக்கல ஒரு வேள முயற்சி எடுத்துருந்தா ஆயிர்ப்பனோ தெரியல ஆனா நானு போலீஸ் போலீஸ் போலீஸுன்ட்டு அது ஒரு கனவாவே விட்டுட்டே
ஏ இப்பக் கூட என்ன எ ஏதாது எக்ஸாம் இந்த பீ சி இதெல்லா வந்துட் தே தானே இருக்கு
ஆமா வந்துட்தா இருக்கு பட் நா அன்ஃபிட் ஆயிட்டனே நா வந்து கண்ணாடி போட்டுட்டே சோ மாரி கண்ணுல வந்து பிரச்சன இருக்குனால அது ஒரு இது ஒன்னு இருக்கு இதுக்கு மேல எழுதுனா குரூப் ஒன்னு எழுதிட்டு பி ஏ இது டி எஸ் பி எக்ஸாம் தா எழுத முடியு ஐ ஜி ஐ ஜி ஆ டி எஸ் பியோஸ் அந்த எக்ஸாம் தா எழுத முடியு குரூப் ஒன் ச குரூப் ஒன்னல்லா கண்ட் டிப்பா எவ்வளோ டஃப்பாருக்கு உங்களுக்கு தெரியூல குரூப் ஒன் எழுதிட்டு வேணா போலா அது வந்து சாத்தியமானு கேட்டீங்கனா கிட்டத்தட்ட ரெண்டு நாலஞ்சு வருஷோ ஆயிரு சோ அந்த நாலஞ்சி வருஷோ வந்து வீண் பண்றதுக்கு நம்ப விரும்பல சோ அதனால வந்து அ விட் ட்ட அது வந்து ஒரு கனவாவேப் போயிருசுனு வெச்சு இப்ப நா ஒன்னும் பிரச்சனல கண்ல ஆப்ரேஷன் ஆ ஸ்கேன் இதுக்கூட வெச்சுர் போலாந்தா பட் ஆனா அவுங்க வந்து ஃபுல் ஹெல்த் செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது யா மாட்டிப்போ அது வந்து ஃப்ராடு தனோம் பண் ற மாரி ஆயிடோ இதுக்கு மேல ஆமா இதுக்கு மேல அதுக்குள்ளயே போவாத மாரி பேன் பண்ணிர்றாங் சோ அதனால எதுக் க்கு நம்ளுக்கு வீணாக் கெட்ட பேரு ஓகே அது ஒரு பக்கோ அது கனவாவே போச்சா கனவாவே விட்ருவோ அப்டின் சொல்லி இருந்தது அது அப்டியே போயிட்ச்சு கனவாவே போயிட்ச்சு சொல்ல போனா அந்த போலீஸ் நா எ எதுனா எப்டி அந்தக் கனவோ இது கனவாச்சுனா எனக்கு சின்ன எல் கே ஜில வந்து நா வந்து டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் போலீஸ்காரங்க அவுருக் கையால வாங்கனே போலீஸ் அண்ணாட்ட வாங்கனே அவுரு நல்லா ஃபிட்டா ஹைட்டா நல்லா அப்டி பாடு ஒடம்புலா வெச்சி கிட்டு அப்டி இருந்தாரு எல்லாரு ஒரு மரியாத பண்ணாங்க வணக்க வெச்சாங்ளா எனக்கு அது சின்ன வயசு எல் கே ஜி லே பாத்தொன்னே புடிச்சிருச்சி ஒ போலீஸுக்கு இவ்ளோ மரியாத குடுக்குறாங்க எல்லாரு கையில் எனக்கு அப்பலாம் மரியாத எனானு தெரியாதுக் கையெழ்த்து கும்ட்டா ஓகே அவுருதா சாமியாட்டது அப்டிலா நெனச்சே நானு எல் கே ஜில ஓகே ட அப்ப நானும் போலீஸ் ஆகனுன் சொல்லி அந்த ஒரு கனவுலியேதா இருந்தே அனா அது வந் து கனவாவே போயிட்ச்சி
எனக்கு இருந்துச்சு போலீஸ் ஆகணுனு ஆனா ஒரு டென்த்து வரைக் குந்தா எனா ஹைட்டு ரொம்ப ஷார்ட்டாதா இருப்பே நானு அப்டி செரி இதுக்கு மேல வளர மாட்டோ வந்துட்ள்ளா விட்ரலா அப்டின் சொல்லி நானு விட்டுட்டே அதாவ்து அது எதோட எஃபெக்ட்னா இந்த விஜய்காந்த் மூவி நீ சொன்ன மாரி மூவிஸ் பாத்தாதா அந்த ஒரு வெறியே வரு நமக்கு அது அந்த ஆமா விஜயசாந்த் தீய ஒருத்தவுங்க இருப்பாங்க
அ ஆ
ஒரு லேடி அவுங்க ஒரு ரெண்டு மூனு மூவ் நடிச்சி நா பாத்திருக்கே ஆ அ து எல்லாமே அவுங்க போலீஸாதா இருப்பாங்க
ம் ம் ம்
நல்லா இருக்கு அதெல்லாப் பாத்துதா ரொம்ப இதானது அப்றோ அப்டியே செரி மனசு மாத்தியாச்சு அப்புறோம் டென்த்து படிக்கும்மோத் தெல்லா ரிசல்ட் வருது ஆ அதாவுது மே மன்த்துதா ஓகே ம் எனக்கு வந்து ரிசல்ட்டு பக்கத்ல வர வர அதாவுது அந்த ஒரு லீவ் விட்டோனே நம்ம என்னப் பண்ணோ எல்லாப் படிச்சது எல்லாமே மறந்துருல்ல எனக்கு ஒரு டவுட் டே வந்துருச்சு அவ்ளோதா எனக்கு என்ன எக்ஸாம் எழ்தனனே தெர்ல ஃபெயிலானாலு ஆயிருவம் போல அவ்ளோத் கொண்ருவாங்க நம்மள அப்டின் சொல்ட்டு நா ஊர்ல ஒருக் கோ அப்ப வந்து கரெக்ட்டாம் ம் அப்பதா ரிசல்ட்டுக்கு ஒரு ரெண் நாள் முன்னாடியே என்னுமோதா வந்து இந்த பிரபாக் கரன் அவுங்க வந்து இதானாங்க
ம் ம்
ஆ அப்ப வந்து நா ரொம்ப அத நியூஸ்லாம் பாத்துட்டு சேரி நம்ம ஃபெயில் ஆயிருவோ நம்ள இவுங்க கொண்ருவாங்க பேசாம் இப்ப நம்ம வந்து கெளம்பி ஸ்ரீலங்காக்கு போயிர்லா
அ
போயி அவங்கள எல்லா கொன்னுட்டு நம்மளும் செத்தரலா
அ அ
அப்டி அப்டினு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கே நானு அதெல்லா நெனச்சி சிரிப்பா வருது பாடரே தாண்டவிடமாட்டானுக ஷூட் பண்ணிட்டு பேயிருவானுங்க நாம வந்து அவனுங்க எல்லாத்தை கொள்ளப் போறமா
ம் ஆமா ஆமா இப்பயுமே அந்த மாதிரி மூவி எல்லா பாத்தா நமக்கே வெறி வரும் ம் நாம்மளே போய் இந்த மாதிரி பண்ணிடலாமா தோணும் அ அது அப்படிதான் இப்போ லாஸ்ட்டா ஒண்ணு இல்ல அந்த சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுல அந்த இராணுவத்த வச்சு ஒரு படம் வந்ததே அ அந்த படத்துல கூட பாத்துட்டு கூட எனக்கு இப்பவே வெறி வந்துச்சு இப்படி எல்லா பண்றாங்களா நம்ம ஒரு டுப்பாக்கிகு எடுத்துட்டு சுட்டுறாலா எல்லாத்தையும் அப்டின்லா தோணிச்சு அந்த படம் பாத்துட்டு
அதுதா அதுதா
ம் அது கிளம்பு போது அது எப்படி இருக்கு கனவுலா எப்டியோ போச்சி ஆமா
நல்லா இருக்கு அதான் அது ஒரு வெறியா அது வாச இப்லாம் என்ன எதுக்குனு யோசிக்காம
ம்
ஆனால் நமக்கு வந்து அது ஒரு வெறியா ஆயிரும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி போயிடணு அப்படி பண்ணணு அப்படின்னு
ஆமா ஆமா அது கனவு கனவ ஆமா அது கனவாவே போயிடுச்சு பரவாயில்ல அது வந்து நடக்கல இருந்தாலுமே கூட அது ஒரு மாரி கில்ட்டா தான் இருக்கம் நடக்க போயிச்சே இப்ப இப்போ வரைக்குமே நான் போலீ்ஸ்காரங்கள நடு ரோட்ல பாத்தேனா நானே இப்படி ஒரு ஆள் நிற்க வேண்டியது நல்ல ஒரு பெரிய இடத் ல்ல நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்டின்னு இப்பயும் பார்த்து நினைக்கிற அ இது உண்டு சொல்லப்போனா போலீஸ் மேல அவ்ளோ இப்போ வரைக்கு ஒரு மரியாதை இருக்கு போலீஸ்னாலே ஓகே அப்டின்னு இருக்கு இப்ப வரைக்குமே அது ஒண்ணு இருக்கு சொல்ல போனா ம் ம் வேற ஏதோ கனவு இருந்ததா உங்களுக்கு இன்னு இன்னும் ஏதாவது டென்த்துக்கு மேல ஒரு கனவு இருந்திருக்குமே காலேஜ் முடிச்சிட்டு ஒரு கனவு இருந்திருக்கும்
ஆஹ எனக்கு டென்த்து முடிச்சோனதான் நான் இந்த மாரி ஒரு இது அவ்ளோதா அதுக்கு மேல நமக்கு படிப்பு வராது இந்த மாரி செட் ஆயிட்ட
ம்
ரிசல்ட் வந்துச்சு நான் சயின்ஸில கம்மி மார்க் எடுத்த ஆனா என்ன கொண்டு போய் பயாலஜி குருப்ல சேத்து ட்டாங்க ரொம்ப தணற தணற தணறி எனக்கு அந்த ரெண்டு வருஷம் எந்த ஒரு பியூச்சரோ பத்தி கி யோசன இல்ல கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம
ம்
எப்டியோ படிச்சு சர்வே பண்ண அந்த ரெண்டு வருஷோ காலேஜ் வந்த ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆவு அதா சொல்றே எனக்கு பெருசா வந்து எனக்கு எது வேணு அப்டிங்கற மாரியே தோணல காலேஜ் முடிக்கிற வரைக்கு
ம் ம்
ஆ அப்ப அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அதுவு தெரியாதுல அதனால எங்க ஃபேமிலிக்கு இது வேணும் அது வேணும் அந்த மாரி கூட நான் எதுமே வேண்டுனது கூட கிடையாது
ம்
எல்லா நல்லா இருக்கும் அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அய்யோ நமக்கே இவ்ளோ தேவ இருக்கா நம்ம நம்ம பேமிலியே கஷ் டப்பட்டுட்டுதா இருக்கோமா அப்டின்றதே வந்து அதுக் அப்றோந்தா ரியலேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்பயுமே எனக்கு வந்து நெறையா ஹெல்ப் பண்றதுக்கு
ம்
குட்லாக் என்னன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ளயே நெறைய பேருக்கு நீங்க தொக்குல்ல அப்டி ஹெல்ப் பண்ணிட்டு போயிறலா அப்டிங்கற மாரி தோணு இப்ப இருக்க கனவு னா அது தா ரொம்ப ஓ ஓகோன்னு வந்து நெறைய சம்பாதிக்கணு அப்டிலா கெடையாது ஓரளவு ம் நார்மலா ஒரு சொந்த வீடு ம் கொழந்தையோட ஃப்யூச்சர்க்கு ஒரு சேவிங்ஸ் அவ்ளோதா மித்ததுபடி ஏதாவது ஒரு சோர்ஸ் ஸ் இருந்துட்டே இருக்கணு அந்த சோர்ஸ்ல யாருக் எல்லாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சுத்தி இருக்கவங்களுக் அதல்லா கொஞ்சோ கொஞ்சோ செஞ்சுட்டு அப்டியே இருந்தணு
ஆமா நம்ம சுத்தி இருக்கோ நம்ம நம்ம வேறாலுக்கு ஹெல்ப் பண்ணா நமக்கு யாரா ஹெல்ப் பண்ணுவா கண்டிப் பா அது ஒண்ணு இருக்கு கருமா ஒண்ணு இருக்குல்ல நம்ம செய்யறது நமக் கே திருப்பி வரு அது ஒண்ணு அத வேணா நம்பலா உலகத்துல என்ன செஞ்சால் ட்ட நல்ல தா செஞ்ச நல்தா வரு கெட்ட செஞ்சா கெட்டதா வரு நமக்கு வருதோ இல்லயோ நமக் கொழந்தைகளுக்கு வருது மெயினா அது ஒண்ணு இருக்கு ம் ஒகே ஒகே சேரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசு வோனா ஓகேங்களா ஓகே ஓகே நன்றி ஓகே நன்றி நன்றி ம்